கேக்குதா டி
ஹலோ கேக்குதா டி ஆ கேக்குது இ என் இது வந்து உனக் மொட்டுந்தா கூப்புன்ணு
அப்புடி இல்ல நீ வந் த்து கூப்பிலா ஆ இப்ப வந்து அவங்க நம்ம ஃப்ரெண்ஸ் இருக்காங்கல்ல அவுங்க எல்லாத்துக்கு இப்ப அசைனா அசைன் ஆயிச்சின்னா நம்ம மாத்தி மாத்தி கூப்ட்டுக்கலா சரியா ஓகேவா ஒரு ஆளுக்கு நீப் எனக்த்தா ஒரு அஞ்சு நிம்ஷோ அ அஞ்சுதடவ கூப்பிடு எனக்கு நா உனக்கு ஒரு அஞ்சு தடவ அ நீ அவளுக்கு அஞ்சு தடவ கூப்புடு யோ வொன் அப்புடி எல்லா இல்ல ஒன் வீக் டைம் இருக்கு நீ எப்ப எப்ப ஃப்ரீயோ அப்பப் போ பேசலா ஒன்னுமே ப்ராப்ளம் கெடையாது
சேரி செரி
அதனால இப்ப நா எடுக்கல அப்புடின்னா நீ ரொம்ப பறக்குறல அத இது அத மட் டு கம்மி பண்ணினா போது அந்த கத்திரிலா
பேசக்கூடாது ரொம்ப ஹாப்பியா பேசனு
நீ பறந்தினா நா கோவ படுவ
ம்பள ஆம்பள மாரி பேசக்கூடாது கொஞ்ச பொம்பள மாரி பேசு கொஞ்ச இனிமையா பேசணு
இனிமையா வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால பேச முடியாது சரியா நா கோவமாதா பேச அதுவு உன்கிட்ட வந்து எனக்கு கோவொ ரொம்ப
கோவமா பேசுவ ஏங்கிட்ட நீ கோவமா பேச கூடாது அப்டி பேசினியனா நா சொல்லி குடுத்துருவே
சேரி நீ சொல்லி குடுத்தாலு நா எ ஏதாவது வந்து கூப்ட்டு வந்து கூட நிரூபிச்சிருவே உ நீ பண்ண முடியாது அதனாலே யோசிச்சுக்கோ நல்லா என் புருச கை கால்ல விழுந்தாவது ஏதாவது ஒரு மன்னிப்ப கேட்டு வாழலா அப்டின்னு ஒரு முடிவே எடுத்துருவே ஆமா அ ஆமா இனிமேலு துமே இல்ல நீதா அப்டின்னு சொல்லி கூட வாழ்ந்துருவேன் வெய்யே உன்னோட ஒரு நெலைமைய நீ யோஸ்ச்சு பாரு
ஆனா என்னோட நெலம ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு ஆனா பரவால்ல ரெண்டு நாளா எ புருச நீ வேற நேத்து நைட்ல இருந்து அதா விழுந்ததுலிருந்து விழுந்ததுலருந்து அப் அப்டின்றையா செரி விடு எனையவச்சு சந்தோஷப்பட்டுக்கிறே விடு
சேரி இதோட அந்த இத கட் பண்ணிரு சரியா ஆ இதவே சொல்லி சொல்லி பாரு எப்டி ஆயிடுச்சு எவ்வளோ தடவ சொன்னல்லன்ட்டு நிறுத்திரு ஆமா என்னைக்காச்சு பாரு என்னைக்கு இருந்தாலு அந்த அந்த பங்க்ஷன் டைம் இந்த தீப வலி பொங்கல் அந்த மாரி நா மட்டும் பண்ண
ஆமா ஏதாது பங்க்ஷன் வந்துச்சுன்னா பர்த்டே இந்த மாரி ஏதாது வந்துச்சுன்னா ஓகே மத்த டைம்ல விட்டுரு அப்டின்னு சொல்லிருணும்
ஃபர்ஸ்ட் அப்டிதா இருஞ்ச்சு இப்பதா ஓவரா பண்ணிட்டு
ஃபர்ஸ்ட்ல பரவால்ல ரொம்ப நல்லவனாதான இருந்தா இப்ப வர வர தெரியுது
எங்க அது கேக்குது ம் இப்ப
அதா வேனுக்கு ஆட்டோக்கு தா ஒன்னுமே கெடைக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல
என்ன வி அது இதுல கேட்டயா ஸ்கூல்ல
பாப்பா ஆ கேட்டதுக்கு தா ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாங்க ஆயரத்தி எட்நூறுவான்றாங்க அது எதுக்கு எங்க காலைல மட் காலைல இல்ல ஈவினிங் மட்டும் ஒரு நேரத்துக்கு மட்டும் அதுவும் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தா என்னமோவாமா கொஞ்ச தூரம் நடந்து போய் இந்த எம் டி எஸ் கிட்ட இருந்து கொஞ்ச தூரோ நடந்து போற தூரம்
ஆ
அங்கேருந்து இங்கேத்துக்கு வறதுக்கு ஒனக்கு அவ்வளோ தூரம் கேப்பாங்களா சொல்லு
சொன்னியா இங்க
சொல்லியாச்சு எல்லா சொல்லியாச்சு சரி நீங்க அப்டி சொல் றீங்களா எங்க வீட்டுக்கே வாங்கன்னு இவங்க சொல்லியிருப்பான் போல முடியாதுன்ருக்கறாங்க
அப்பறோ எங்க எறக்கி வுடுவாங்களாமா
அந்த இதுல தா எடுத் எறக்கி விடுவாங்களாம்ம்மா எங்க அம்மா வீட்டுக்கிட்ட எறக்கி விடறதுக்கே ஆயிரத்தி த்தி நூறுவாயாமா ஆமா
ஆ என்னடி சொல்ற
ம் அப்டிங்கிறாங்க என்ன பண்றது அப்டின்னு சொல்லம் போது
சேரி ஆட்டோ கேளு நீ ஆட்டோல அதாவது வேன் ஸ்கூல் வேன் போகுல்ல சின்ன
ஸ்கூல் ஆமா அந்த மா அந்த மாதிரி அதுதா அவ்வளோ ரேட் சொல்றாங்களாமா ஸ்கூல் நா இன்னைக்கு ஸ்கூல்ல கேட்டு வர சொன்னே ஸ்கூல் வேன் போய் கேட்டு ட்டுவா அப்டின்னு சொல்லிருக்கே
கூழ்வேன் சொல்லலையா
ஸ்கூல் வேன் சொல்லல சும்மா வெளியில நின்ருக்குல அங்கதா கேட்டு
ஏ அது வீட்டுக்கிட்ட கூட வந்து விட மாட்டாங்களாமா
வீட்டுக்கிட்ட கூட கூடவா வந்து விட மாட்டாங்களாமா அந்த செல ஒண்ணுக்குல்ல அங்கதா வுடுவாங்களா
யாறது
அது அங்க ஒன்னு இருக்குது ஒருத்தன் இருக்கா ம் இல்ல இல்ல தெரிஞ்சவங்களா இல்ல அங்க சும்மா ஆ பாப்பா கொண்போய் விடம் போது இவன் கேட்ருப்பான் போல ம்
சேரி சேரி
ம் ம் எல்லா அமுச்சு விட்டுருக்காளுங்க இந்த என்னென்ன சாப்பாடு செஞ்ச என்ன அவன டிஃபன் பாக்ஸ் பாத்துட்டு எனக்கு சிரிப்பா வந்துருச்சு
யாரு டிஃபன் பாக்ஸ்
அவனோட அம்மா அவன் பையனோட டிஃபன் பாக்ஸ் பாத்த
சேரி
அவ்ளோ பெரிய டிஃபன் பாக்ஸா இருக்கு
ம்
ப
கேரட் பொரியலு ஆ தயிர் சாப்பாடு இது வெண்ண பப்பாளி பப்பாளி கேட்ட உடன்னே எப்டி அம்ச்சுடற பிரியா எனக்கு என்ன தோணுச்சி சரி நம்மளு குட்டிய கொழந்தைங்கள கொஞ்சி இவ பாரு எப்படி அமைஞ்சுரு
ஆ நா அப்படி நினைச்சே சிரிப்பா வந்துருச்சு அந்த
ஏ டெய்லி அனுப்புவாப்பா நம்மள மாரியே அனுப்புவா டிஃபன் இவளுக்கு ஆர்டர் போட்டது இன்னு வரல இந்த நார்மல் இவ சின்ன டிஃபன் வீட்ல இருந்துச்சா இவனோடது அத எடுத்துதா போட்டனால அத எதுக்கு போட்ட நான் இன்னைக்கு இது மாதுளப்பழம் எல்லா போட்டுதா தயிர் சாப்பாடு செஞ்ச நல்லா இருந்துச்சு பாலூத்தி கொலக்கலன் ஆமா
அப்படியெல்லா சாப்பிடவே மாட்டாடி நா குடுக்காதனால சாப்பிட மாட்டேங்கிறால என்னென்னு தெரியல
தயிர் சாப்பாடே சாப்பிடாதா சேரி நீ ஒரு டைம் வெரைட்டி ரைசு ரச சாப்பாடு எல்லாம் அவளுக்கு ரொம்ப புடிக்குல
நீ உம் நீ மாதுளம்பழலாம் போட்டு குடுக்கறயில்ல அத எப்படி போட்டு குடுப்ப நான் அந்த மாரிலாம் எனக்கு தெரியாது அவ்ளதான் சும்மா தாளிச்சிருவ ஆ எண்ண ஊத்தி
எண்ண ஊத்தி கடுகு வெங்காய எல்லா போட்டு ஒரு வகையா ஒருவரண்டு ரெண்டு வர மொளகா போட்டே போட்டு இது பண்ணிட்டு தயிர் ஊத்தி ட்டு அது கூட பால் ஊத்தணு ஏ தெரியும்மா இப்ப நம்ம காலைல வீட்ல செய்யறோனா மதியம் அந்த தயிர் ட்ரை ஆயிரு இப்ப நம்ம பால் ஊத்தும்போது அந்த பால் பொறையாய் தயிரா மாறு அப்ப கொல கொலனே இருக்கு புரியுதா இந்த பால் வாசன வர து ஒண்ணு ஆகாது கவிச்சி ஸ்மெல்ல எல்லாம் ஆகாது பால் காய்ச்சி வச்ச பால் இருக்கு க்குல
ஆமா
இப்ப பச்சப்பால ஊத்தக்கூடாது காய்ச்சி வச்ச பால ஊத்தணும் இல இத இப்ப சாயந்தரம் இப்பதான் சாப்பிட்ட சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு
ஆஹ
ம் அப்பறம் நல்லா இருந்துச்சு சா அப்ப இன்னி கொழ கொழனே தா இருக்கு நா இவ்ளவு நாள் அந்த மாரி சரி ட்ரை பண்ணதில்ல இன்னைக்கு தா ட்ரை பண்ண கொஞ்சமா அவளுக்கு மட்டு எடுத்து உருளைக்கிழங்கு புரியல இந்த காஷ்மீரி சில்லி மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டு செஞ்சு குடு எண்ண ஊத்தி
அப்படியா
ம் ஏன்னா அங்க காரம்லா இருந்தா அவ்ளுகளுக்கு இது புடிக்காதுல்ல
ஆமாமா
மாட்டாளுக அதனால நீ நார்மலாவே அதான் யூஸ் பண்ணுவ
ம்
அத மட்டு போட்டு வறுத்து குடு அவு நான்ஸ்டிக் இருக்குல ரவுண்ட் ரவுண்டா போட்டு
ஓ என்கிட்ட இருக்கே அது அ ம் செர்
இப்பதா ப்லிங்கிட்ல பாதி த்த இந்த இது பிரெஞ்சு ஃப்ரைஸு
அ
அப்புறோ சீஸ் மோசரல்லா சீஸ்ஸு அதெல்லா
அ இல்ல ந ஆ நானும் பாத்தே பாத்துட்டு அ சு இது பண்ணி வச் சிருக்கே அ பில் போடுற மாரி இப்ப ஓகே பண்ணி வச்சிருக்கே சால்ரி வந்தோன்னே அமுச்ச விட்டுக்கலா இன்னைக்கு நா இன்னைக்கு தா வரு நேத்து நா லீவ்ல
உ வந்தன்ன கையோட வாங்கிரு போட்டு உட்டேனா ஒரு பத்து நிமிஷ்லே வந்துரு சரியா அங்க வந்தோனே அத வாங்கிட்டு அப்டியே நீ பஸ் ஏறிக்க
ஆ அப்டின்னு கேட்டு அ
அதெல்லா இன்ஸ்டாமார்ட் அது எல்லாத்துலயுமே இது பண்ணிக்கலா பாரு எதுல ஆஃபர் இருக்கோ கம்மியா எது வெல இருக்கோ குவாண்டிட்டி எது நெறையா இருக்குன் பாத்துவாங்கு இப்ப டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எயிட்டி ருபீஸ்னு போட்டிருக்கு அதே டூ ஹண்ட்ர் க்ராம்ஸ் வேற வேற ம் இது சென்சஸ் பத் பத்தீன்னா நூத்தி பத்து ருவா நூத்தி இருவது ருவா போட்ருக்கு அப்புற கம்மியாவு போட்ருக்கு டூ ஃபிஃப்டி பாத்தீன்னா கொஞ்சோ எம்பது ருவாலருந்து தொண்ணூறு அப்ப இது லாபமா அது லாபமா அப்டிங்கத மாரி பாத்து வாங்கே மேல எவ்ளோ கிராம்ஸ்ன்னு போட்ருக்குல அதுல எவ்ளோ குவாண்டிட்டி ஜாஸ்தியா இருக்கணு அதே மாரி ரேட்டு கம்மியா இருக்கணு அந்த மாரி பாத்து வாங்கு ஆ
சேரி ஆ அக்கா அந்த மாதிரி பாத்து வாங்குறே நா அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கே அந்த இது இருக்குல பேக்கிங் பவுடரு சோடா பேக்கிங் பவுடரு ஒன்னு தா சோ தோடா ஒன்னு தானா கடையில ஒன்னு தா அப்டிங்கறாங்க நா வாங்க போது
ஆனா நம்ம பிரெட்டெல்லா செய்யும் போது வேணு ல மில்க் இதெல்லா வாங்கி வச்சிருந்தே ஃப்ரெஷ் கிரீம்ல்லா வாங்கி வச்சிருந்தே நானு
அ
அப்புறோ எங்க வீடு காலி பண்ணி வரும்போது அத தூக்கி வீசுனே
அ
எக்ஸ்பிரி ஆயிடுச்சு என்ட இல்லாத பொருலே இல்ல தெரியுமா
ம் ம் எல்லா வச்சுட்டு பூஜ பண்ணு ஒன்னும் பண்ணாத நானு சரி பிரெட்டு உங்கிட்ட வாங்கி பாக்கலான்னு பாத்தே
ஆ
நீ இப்பத்தக்கி செஞ்சு தரமாட்ட போல
கண்டிப்ப செய்வே இனிமேல் எல்லா செய்யலான் முடிவுல இருக்க
அ செய்யி உக்காந்து
ஆம்மா
ம் ம் எப்போசெஞ்சு எப்ப சாப்புடுவ போய் பாத்தே இன்னிக் அந்த மைக்ரோவன்னு அதென்னம்மோ பாத்தா அவ்ளோ ரேட்டு வருது அ அ பதிமூணு பதிமூணு வர்துடி ஆனா நெட்ல பாத்தீன கம்மியாதா வருது
அந்த ஆர் ப்ரய்ராச்சு இப்போதிக்கி வாங்குலாமே நம்ம
அது வந்து ஆய் அது ரொம்ப ரொம்ப பரவால்ல நீ போய் வாங்க அங்க லூலூர்ல அ எர்ண் ரெண்டாயருத்தி ரெண்டாயர்த் ஐநூறுபா அ வாங்கி தர
இவ்ளோ நெஜ்மாலுமா வீடு கல்ப்றது வாங் தெரி சொன்னல்ல அ சேரி ம்
உம் புருசன்ட்ட சொல்லி வாங்
ம் வாங்கித்தர ஆய் ரெண்டாயிர் த்தி ஐநூறுவா அவுளதா வருது ம் ஆஃபர் போட்ருப்பாங்
சேரி இரு கூப்பற்ற
அ
ம்
கட் பண்ட்டா